ஆ நீ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன்டா சொல்லு என்ன பாப்பா சத்தத்த காணோ என்ன பண்றாங்க
நா இடுப்லயே வெச்சுட்டி அங்கிட் இங்கிட் நடந்துட்ருக்கேடி அதனாலதா கம்முனு இருக்கா நா பேஸ இன்னா பேசுறே ஏது பேஸ திறேனு வாயே பாத்துட்ருக்கா ஆனா நா அவள பத்திதா பேசுறே சொல்றேன்னு அவளுக்கு நல்லா புரியுது
தெரிது ஆமா கொழந்தைங்குளுக்கு நறையா புரியுது அன்னிக்கூட நா வந்துட்டு பெட்ல வந்துட்டு பாப்பா போட்டுட்டு வெளா டிட்டு இருந்தே நா பெட்ல எழுந்திருக்கவே இல்ல வா நிக்கா போலா அப்டீ சொன்னது எனக்கு முன்னாடி ஏஞ்சுட்டா என்னாடியு உனக்கு புரியுதா நாங்க பேசுறதுலா
ஹ
பஸ்டு குதிக்குறது வேற நா அவ்ள ரொம்ப மிஸ் பண்றே
இவ்ளுமே அப்டிதான்டீ இப்ப நானு அப்ப என் சித்தி வீட்ல போயிட்டு ஒக்கார வெச்சுட்டு நானு மே பி வீட்டுக்கு போறே நீங்க இருன்னு சொன்னிச்சுப்பாற அப்டியே எழுந்து ஓடி வருவா இல்லல்ல அவ அழுத்துட்டே ஓடி வருவா ஏ கிட்ட அந்த மேரி வெளில இப்போ வீட்ல ஒக்காந்துகிட்டு இப்ப உங்க அப்பா வந்து அந்த சாவி எடுக்குறாங்கன்னா அப்பயே தெரிஞ்சுறுது அவளுக்கு வண்டிதா எடுக்க போறாங்க அப்டீனு சொல்ட்டு அப்டியே நானு வரே நானு வரே வெளில ஓடி வந்துறுவா இந்த மேரி புரியுது ஓரளவுக்கு ஆனா இன்னு பல்லுதான்டி மொலைல
பல்லு மொளைக்கோ பொறுமயா கொழந்தைக்கு இப்போ ரெண்டு பல்லுதா இருக் கோ
ஒரு வயசு ஆயிர்ச்சு நீ ஆனா வந்து நறைய பேர் சொல்றாங்க இன்னுமா பல்லுமொலைல இன்னுமா பல்லு மொலைலன்றாங்க ஒரு ஒரு சில எ பாப்பாக்குலா ரெண்டு பல்லு நாலு பல்லுல்லா மொலைஞ்சிச்சே
ம்
இப்ப எங்க பட்டமாமா பொண்ணுக்குலா வந்து பல்லு மொலைஞ்சிச்சி நாலு பல்லு ஏதோ இருக்குது அவுங்குளுக் உம்
ஆ
தாச்சாக்கு இப்பதா குட்டிக்கோண்டு இல்ல இல்ல ரெண்டு பேரு ஒரு பத்து டேஸ் தா சம்திங் தாச்சா பர்த்டே முன்னாடிதானே அவுங்க பர்த்டே வந்துச்சு ம் ஆமாங்க ம் ம் இங்க இங்க ஒரு பாப்பா கூட இருக்கோ இந்த ஆஷாக்கு அப்புறோதா பொறந்துச்சுன்னு நெனைக்குறே
அ
இப்ப பர்த்டே வருது அந்த பாப்பாவுக்கோ அந்த பாப்பாவுக்கு பல்லு மொல்ச்சுச்சு ஆனா ஆஷாவோட கொஞ்சோ சின்ன பொண்ணு அது
ம் அந்த பொண்ணுங்கதா இங்க வந்து வெளாட சும்மா வந்துட் ச்சா பாப்பாவுக்கு பல்லு மொல்ஞ்சுச்சானு கேட்டுச்சு இல்லடீ ரொவோன்டு குட்டிகோன்டுதா ரெண்டு பல்லு இருக்குன்னு ஏ பாப்பா பக்கத்துல நாலு பல்லு வந்துடுச்சு அப்டி சொல்லுது அதுக்கே சின்ன பொண்ணு
உ
ம் அவ அதுவே இவ இன்னோ நடக்கவே இல்ல நிப் பா ஆனா இன்னோ நட நடக்க ஆரம்பிக்குல
ஒரு சில கொழந் இங் எங்கம்மா என்ன சொல்றாங்க நாங்க எங்க அக்காலா வந்து அ எட்டு மாசத்துல நடக்க ஆரம்பிச்சுச்சா
ம் எங்க அக்காவுமே எட்டு மாசத்துலே நடக்க ஆரம்மிச்சிட்டாங்க
ஆமா ஆனா எங்க மாமா இருக்காங்கல்ல எங்க அக்கானா சொல்லுது எங்க மாமா ஒன்ற வயசு வரைக்குமே நடக்கலையா அந்த டைம்ல என்ன பண்ணாங்கான்னா மண்ணு மண்ணு தோண்டி அதுல வந்து நிக்க வெச்சாங்களா அந்த மேரி நிக்க வெச்சு டக்குன்னு நடந்துருமா கொழந்த இது உண்மையா என்னான்னு தெர்ல நீ ஆனா அந்த மேரி சொல்றாங்க நறைய பேர் சொல்றாங்க மண்ணுல நிக்க வைங்க மண்ணுல நிக் கவைங்கன்ட்டு
என் கொழந்தைக்கி ஒரே சாகுது பரவால்ல மண்ண தோண்டி உள்ள நிறத்தி வைக்கணுமா
மண்ண தோண்டி ஆமா நிக்க வைக்கணு அதுல செரி உங்க பாப்பா நடக்கறாளா
அவ இப்பதான நைன் அவ நிக்கிறா தனியா நிக்கிறா இப்பதான நைன்மன் பேபி அவ
ஆ தனியா நிக்கிறா ஆனா நடக்க மாட்டா
இப்போ தா வந்துட்டு புடிச்சி எழுந்தே ‌நிக்க ஆரம்மிச்சிருக்கா
ஓ ஓகே ஓகே அன்னி ம்‌ ம் அவளுக்கு என்ன புட்டு் தா புடிக்கியு வெறு பால் மட்டு தா புடிக் புடிக்கியுமா
பால்லால்ல இல்லெல்ல இது அது பேரன்ன அவளுக்கு வந்துட்டு கேரட் தா புடிக்கியு
ம் டாஷிவக்கு ஆனா இத் வந்து ம் நறைய பேரு பண்ணா சொல்றா நறைய இந்த தோவரம்பருப்பு இருக்குல்ல தோவரம் பருப்ப வந்து அத வந்து அவிச்சு அத் இதுல லைட்ட உப்புகலந்து அத குடுக்கலா அப்டின்றாங்க அப்புறமேட்டு அந்த பனானா அதெல்லா வந்து சுட்டு வந்து குடுக்கலா ஏன்னா வந்து பச்ச ம் பழுத்ததா சாப்டாதன்ன சளிபுடிச்சுக் அதா அத வந்
நாங்க பாப்பாக்கு வந்துட்டு மோஸ்ட்லி என்னன்னா அவளுக்கு எல்லாமே அவளுக்கு எல்லாமே தனி தனி தனியா எப்பிடின்னா வந்துட்டு அவங்களுக்கு சாப்படுறாங்கல்ல அந்த ஜாமான வெளக்கறதுக் கூட தனியா அவ்ளோடது அப்டின் சுவிட் க்கு தனியா அரிசி எல்லாமே தனி தனியா ஏய் அவளுக்கு வந்து மார்னிங் வந்துட்டு இட்லி ஓட்ஸு ஓட்ஸ்சு அவளுக் குடுத் அவுட் டவுள் அவுலு
சாப்ட்ருவாங்களா எல்லாத்தியு
கொஞ்சோ கொஞ்சோ காது நா சொல்ற ஆ இட்லி வந்து அது நம்ம பாக்கெட்ல அவுச்சி அந்த கீ குடுத்து வெச்சு அரச்சு குடுத்துர்றது அந்த மாரி ஆமா ஆமா கேக்றது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவோ ஆ ம்மா
ம் நல்லாருக்கு ம்மாது கலந்து குடுத்தா டேஸ்ட் அ அ
நாங்க சாப்ட்டு பாத்துட்டோ கஞ்சி அதுல ஜீரோகல்லா போடுறதுனால உப்பு போடுனாலு கொஞ்சோ டேஸ்ட்ருக் கு அது போக அது பேரு என்ன இது மதியத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு பருப்பு கண்டிப்பா ஏதாவது ஒரு பயிரை காடுத்துருவாங்க இதுக்கு நடுவுல வந்துட்டு ஜூஸு இந்த ஆரஞ்சு ஆ சாத்துக் குடி சாத்துக்கொடி ஜு ஆ இ ஹா ஹா கால் ஆ பச்ச பயிறு கோவம் பருப்பு நீ சொல்லு சாத்துக்குடிய குடுப்பு பொமே ஜூஸ் போட்டு சாத்துக்குடி அ அப்புறோ என்னது பொமோகிரனேட் ஆஹா அதெல்லா புடிக்காது கொஞ்சமா அதுக்கப்றமா இந்துட்டு ஈ ஈவ்னிங்ல வந்துட்டு மேக்ஸ்சு
இவ சப்போட்ட இன்னா எத சாப் ப்ட கூடாதோ அத சாப்பிர்றா நீ மாம்பழ சாப்பர்றா ஆனா வந்து சப் ப்பட பழு ரொம்ப நல்லதுனா அது குடுத்தா சாப்டே மாட்றா
அப்போட்டா புடிக்கு அனிக்காக்கா இந்த மே ரி பானானா வந்துட்டு வேக வச்சு ரெட் பனானா மட்டுந்தா குடுத்ருக்கோ வேற எந்த பனாவு குடுக்ல வேக வச்சி அத செஞ்சி குடுத்துருவோ அதுக்கப்பற நைட்டுக்கு திருப்பி இட்லி அந்த மேரிதத் ஆனா பாப்பா ரொம்ப வெயிட்டு கம்மியா இருக்கா அப்டின் சொல்லி டாக் ட்டு சொல்லிருக்காங்க ஏ இவ்ளோ வெயிட்டு கம்மியாருக்கா
ஆ
செவன் கேஜிதா இருக்காலா
ஓ ஆ சாப்பு சாப்பா
அதலா சாப்டவே மாட்டிக்றாலே சாப்டம் கஷ்டப்பட்டு ஊட்டிவிட் ட்டால அத வாந்தி எட்த்துர்றா
ஓ வாமிட் வருதா
ஆமா வாமிட் பண்டுவா சளி இருக் சளி இருக்கா என்ன ஏதுனே தெர்ல ஆனா அவ வாந்தி எத்துர்றா நாங்க வந்துட்டு போதும் பாப் ஆ முட்ட குடுக்குணு இப்பதா வந்துட்டு நான்வெஜ் ஜ் எல்லாமே சேகாப் சொல்லிருக்காங்க இப்பதா மட்டனு முட்ட ஃபிஸ்ஷு அதலா குடுக்க ஆரம்பிச்சிருக்கோ மட்டன நல்லா வேக வச்சு நம்ம அரச்சிடணு அரச்சி நல்லா நல் நல்லா மேட்ச் பண்ணி ரொம்ப நல்லா மேஷ் பண்ணி சாதத்தோடு இது பண்ணி குடுக்குணு அப்டி இல் அதுக்கப்பறமேட்ட மட்டன் சூப்பு கீர சூப்பு அந்த மேரி சூப்பு மேரி வச்சு குடுக்குணு அதுமேரிதா இப்பத்திக் குடுத்துட்ருக்காங்க ஏம் பாப்பாக்கு நான்வெஜ் எது ஸ்டார்ட் பண்லியா
ஆ முட்ட சாப்டுவ நீ அனா சிக்கன் இன்ன மேர்லா சாப் குடுத்ததுல்ல சும்மா லைட்டா நம்ம சாப்பிறப்ப மட்டு லைட்டா வாயுல வச்சுடுவோ துப்பிடுவா உம் உம்
இல்ல நீங்க இப்ப பழக்கலனா அவ வந்துட்டு நான்வெஜ் சாப்ட மாட்டா ஒரு சில கொழந்தைகள்லா பாத்திருக்கியா நான்வெஜ் மட்டு சாப்டாதுங்க ஆன் வெஜ் இருக்கு நம்ம வந்துட்டு ட்டனு வேக வச்ச தண்ணி அந்த சூப்புத் தண்ணி இருக்கு அந்தத் தண்ணிய வந்துட்டு குடுக்லா அதெலா வந்துட்டு ஒடம்புக்கு ரொம்பவே நல்லது
ம் செரிடா
ஆ இவ பஸ்ட்டு சாப்பிடுவா அண்ணி இப்ப பசில இருக்கப்ப நம்ம எடுத்து வாய்ல வப் பொல்ல டேஸ்ட்டு பாப்பா நல்லாருந்தா வாங்கிப்பா இல்லனா துப்பிடுவா இல்ல இப் ப்பியே சாப்பட அப்டி இப்டினு ஓடி செடிய கொடிய காம்ச்சி வளற பசங்கல்ட்ட போய் காமிச்சி இது பண்ணாலு சாப்பாடு ரெண்டுவா வாங்குவா புடிக்கலனா அது வாங்கே மாட்டா துப்பிடுவா முட்டையாந்தாலு அப்புடிதா நீ ஃபஸ்ட்டு ரெண்டு வா வாங்குவா அதுக்கப்ற வாங்கமாட்டா இப்டியே கஷ்ட பட்டு ஒரு அர முட்டதா சாப்ட வக்க முடியு சாப்ட மாட்ட அதுக்கப்பறோ ம் ம் இப்ப வந்து நெறைய ம் எ என்ன பண்றா மத்த படிக்கட்ல ஏறிட்டே இருக்காளா என்ன பண்ணா நேத்து வந்து மேல ஏறிட்ட நா என்ன சொன்னே அவ கீழ எறங்கணுன்றதுக்காக அம்மா ஊருக்கு போறாங்க நீ வர்லயா வர்லயான்ன அப்பறோ எழ்ந்து நின்னா புடிக்க போறத்துக்குள்ள அப்டியே உழ்ந்துட்டா அண்ணி இப்லா கா ஆ ஆனா வந்து இந்த ரெண்டாவ்து படிக் இதுலர்ந்து கீழ உழ்ந்துட்டா கீழ உழ்ந்து முன்னாடி லைட்டா வீங்கிர்ச்சி அப்றோ கேக்குதா அண்ணி நா பேசறது உங்களுக்கு ஹலோ
தோழி அம்மா வீடு தோழி கேக்குதுடா நா சொன்னல்ல அம்மா வீடுமே வந்துட்டு உள்ள வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஆமா அதுனால அவளுமே இவளுமே ஸ்டெ ப்ஸு ஏர்றா பயமா இருக்கு ஆனா இவள தனியா விட்
அப்றோ நா ஐஸ் கட்டி வெச்சு ஐஸ் கட்டிய வெக்க உட மாட்டேன்ட்டா கேக்குதா அண்ணி உங்க வாய்ஸ் எனக் விட்டு விட்டு கேக்குது